சொல்ங்க நீ கூப் ட்ருந்தீங்க போல
ஆமா பாப்பா பாப்பாக்கு பொறந்த நாள் வருதுல்ல அதனால தா இன்வைட் பண்ணலான்னு கூப்ட்டிருந்தே
ஆமா இனி ரெண்டு வாரந் தான இருக்கு
ஆமாண்டா
எங்க வைக் எங்க வைக்கிறீங்க பேட்டே இது
அதுதா ரெண்டு யோசனையா இருக்கு வீட்டுல வச்சே செலப்ரேட் பண்ணலாமா அ இல்ல இன்ஸ்டால ஒரு இது பாத்துட்ருந்தோ அங்க வச்சு பண்ணலாமானு ரெண்டு யோச் உண்மையாருக்கே
பெசாம ஏதாச்சு ஹால் மாரி பாக்கலால சும்மா இந்த கெஃபேலல்லா இருக்குல
ஆ அந்த மாரிதான்டா சொல்றே அந்த மாரிதா சொல்றே
உங்க பேர்டேக்கு போனோலா அந்த மாரி இப்பல்லா நெறைய கெஃபேல இருக்கு
அதுதா இபேசாம யாரு வேண்டா நம்ம வீட்டாளுக மட்டுந்தான உங்க அண்ணா வீட்டு சைடு உங்க பெ பெரியண்ண சின்னண்ண அவங்க அத்த இங்க அ நம்ம ஆ நம்ம நாலு பேரு நாங்க ரெண்டு பேர் அவ்ளதா வேற யாரு லா கூப்பிட்டா அப்டிதா கூப்பிட வேண்டியதா
அவ்வளோதா சும்மா எல்லாரையு கூப்பிட்டா வருஷ் இந்த வர்ஸோ செய்ய முடியு அவ பெருசாயி நீங்க அத செஞ்சீங்கன்னா கூட அவளுக்கு ஞாபோ இருக்குண்ணி இப்ப செஞ்சீங்னா அவளுக்கு க் ஞாபோ இருக்காது
பாப்பாவ நா என்ன ப தா அந்த பாப்பாவோட அஞ்சாவது பொறந்த நாள் தா நல்லா கொஞ்சோ பெருசா
அதைத்தா வந்து இப் ட்ட சோ பொரந் நாள் வருது எனக்கு வந்ட்டு பொடவ வாங்கிக்குடு அப்டின்னா அன்னைக்
உ உ
ஆல் எடுத்து சுத்திட்டு இருக்குபோ சொன்னே பாப்பா அத்தவொனக்கு பொடவ வாங் எத்தன பப்பா அப்டின்ன பொறந்த நாளைக்கு வாங்கி குடு
அவ எல்லாத்துட்டையு கேக்க ஆரம்பிச்சிருக்கா ஒவ்வொரு நா அப்பாட்ட போயி அ தாத்தா எனக்கு ஆ ஆமா வண்டி வாங்கி குடு ஹெல்மெட்டோட ஆ வ்வு தம்பிக்கிட்ட போயி தம்பிட்ட போயி கார் ரு வாங் குடு
அவரு வண்டி கார் எல்லா வாங்ணுனு சொல்லிட்டு இருந்தார் நா தா புடிச்சு சத்தோ போட்ட அதுக்கு நீங்க அது காவா அர கிராமுக்கு அவளுக்கு ஏதாச்சி வாங்கிட் போயிர்லான்ன அதுவ சி நிக்கூலன் கல் ஏதோ ஒரு இதுனா அதுவாச்சி இருக்கும் இந்த பொம்ம காரு இதெல்லா வாங்கி இப்ப ஓட்ற வயசும் இல்ல அஞ்சு வயசுல தா ஓட்டணுமமா அதெல்லா
இ இல்ல ரெண்டு மூணு வயசுக் இருக்காமா அவுங்க அண்ண விசாரிச்சுட்டு வன்டாராமா
ஆ
ஆ ஒரு மூணு வயசுலருந்து இருக்கு பாப்பா கரெக்டா அது இந்த ஃபோன் பாக்றது நறைய பேர் இப்ப அத வாங்கி வச்சிருக்காங்காட்டி அது ஒரு பாட்டு ஒண்ணு வரும் அது அது என்ன பாட்டு இந்த கணா படத்துல வர பாட்டு ஒண்ணு வர் ரு
ம்
அந்த பாட்டு கேட்டாவே வண்டிக்குதா அந்த பாட்டு வருதுன்னு குடு குடு குடுன்னு ஓடி வந்து மா வண்டி வாங்கி தரியா அப்டின்னு கேக்குது
அதனால அது எதாவது ஆமா அதனால அவுளுக் ஏதாவது ஒன்னு வாங்க் குடுக்கணு இந்த வருஷோ நா சொல்லிட உங்க அண்ணன்ட இந்த வருஷோ பொறந்தனாளுக்கு பப்க்கு நீங்க ஏதாவது வாங்கி குடுக்கணு அப்டின் சொல்லி சொல்லிருக்க ஏ ஏன் டி பொறந் நாள்லா பண்றோம்ல அப்டின்னாரு இருந்தாலு நம்மப் பிள்ளைக்கு நம்ம ஏதாவது வாங்கற மாரி வருமா
இத்தன நீ செய்றாங்க
அ அப்புறோ போய் கேக்கு வேணு கேட்டிருக்கா ஒரு ஆள் கிட்ட
ம்
அ நே நேத்தே பாத்தீனா எங்க அம்மாக் சறப் பொண் வந்துட்டு ஆ காது குத்திட் வந்தாங்
ம்
அதனால எனக் எங்க நாச்ச பாக் காதுவ கமல் வாங்தருவாரு எங்கநாச்சதப்பா தா கமல் வாங்தருவாரு அப் வேன
ஆ
அப்புற சொல்லி எல்லா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேத்து நாங்க வெளியே போயிருந்தோ
சேரி சேர் உங்களுக்கு எப்ப காது குத்து வைக்கறாங்க
அ பாப்பாக்கு இந்த அது இந்த வருஷ போய் அடுத்த வருஷடா அதாவது இறுத்தி ப்
ஸ்லியா ஆர்ரை வயஸ்லியா
ஆ அது இருவத்தி ஏழு இல்னா இருவத்தி எட்டு அந் ரெண்ல
அதா நால் போய்லஞ்சலையா
அந்த கணக்கு அஞ் ஸ்டார்ட் ஆகறக்குல்ல
குத்துனும்மாமாப்ப பாப்பாக்கெல்லா அப்பதா வந்துட்டு அந்த காதோட ஒரு இது வந்துட்டு இருக்குமாம்மா இப்பல்லா ஃபுல்லாவே ரீல்ஸ் ந்து சொல்றாங்களாமா மொட்டை அடிக்கிறதுமே வந்துட்டு ஆறு மாச கழிச்சுதா பொறந்த முடிய எடுக்கணுமாம்மா அதுக்கு முன்னாடி எடுக்க கூடாதாம்மா அப்புற வேற பாத்தனே எ அம்மு இந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க
ஆ அது எனக்கு தெரியு மொட்ட வந்துட்டு ஆறுன்லா அது ஏழு எட்டு மாச இல்லாம மொட்டையை அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பிஞ்சு மண்ட
காது குத்துறதே அஞ்சு வயசுலதா வைக் இவும்மாமா
அதான்டா நல்லதும் கூட இப்ப நா அதா ஐடியால இருக்கே
ஓகே ஓகே ண்ணி சொல்லுங்க அண்ணி
நாலா அதா அப்ப அதனால தா நா பாப்பா பொறக்கு போதே அண்ண கிட்ட சொல்லிட்டே அப்பவே செய்ய சொன்னாங்க ஆ அப்ப தா அ பத் பதினோறு மாசத்துல செஞ்சரல்லா கோயில்யே வச்சு அப்டின்னாங்க அப்ப நா தா பொறந்த முடிதா நம்ம கோயில்ல குடுக்கணு அத நம்ம போய் குடுத்துட்டு வந்துரலா காது வந்துட்டு நா எ புள்ளைக்கு வந்துட் ட்டு அஞ்சு வயசுலதா காது குத்துவே இப்பல்லா நா காது குத்த மாட்டே
ஓகே
சொல்லி நா பாப்பா பொறந்த டைமே சொல்லிட்டே அப்பவே நா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எதனால அவ அஞ்சு வயசுன் சொல்லி நா வச் பண்ணனா ஆ ஆ கொஞ்சோ ஃப்ரீயா ஃப்ரீடமா இருப்பா
ம் ம் புடிச்சி அடக்கி நம்ம உக்கார வைக்க முடியாது இல்ல எப்பயுமே அதைன பண்ண முடியாது இல்ல
கண்டிப்பா அதனால தா ரொம்போ இப்ப கொஞ்சோ பெருசா ஆக ஆக ஒவ்வொன்னா கேக்க ஆரம்பிக்கிது
ஆ
அதனால தா சேரி இப்ப நேத்து கூட கேட்டுச்சி அம்மா எனக்குமா அப்டின்னு ஒனக்கு நான் அடுத்த வருஷம் இல்லன்னா அதுக்கு அடுத்த வருஷம் குத்திரு பால தங்கப்புல அப்டின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கேன்
ஆ உங்க மாமா சொல்லித்தா இருக்கறாரு காது குத் புற இது செய்யணும் அது செய்யணும் அது செய்யணும் மெயினா லிஸ்ட்டு போட்டு வச்சிப்பாங்கன்னு
உம் என்ன செய்து ரெண்டு பேத்துக்குமே செலவு தான் எனக்கு பயங்கர செலவு அதுக்குள்ள இப்ப கொஞ்ச ந எல்லாம் எடுத்து வக்கணும்
பேசாம அந்த செலவு பண்றது புள்ளைக்கு எதாச்சும் வாங்கிட்டு போயிரலாம் நீங்கங்க சிம்பிளா வச்சிட்டு இப்பல்லாம் யாருமே அவ்ளோ செலவுலா பண்றது இல்ல நீ பஸ்ட்டு மாரில்லாம் பெருசாலாம் யாருமே வைக்கறது இல்ல
ஆஹா அப்டி சொல்ல முடியாது என்னன்னு கேட்டீன்னா இப்ப நான் வந்துட்டு என்னதான் நா சிம்ப்ளா வச்சாலுமே வந்துட்டு சீர மொறன்னு சொல்லி ஒண்ணு இருக்குன் தெரியுமா இப்ப நம் மாமா இங்க எல்லாத்துக்குமே துணி எடுக்கணும் தாத்தா பாட்டிக்கு துணி எடுக்கணும்
ஆ
மாமாங்க எல்லாருக்குமே துணி கம்பல்செரி துணி எடுத்து குடுத்தா ஆவு அதுதா மொற துணி எடுத்து குடுத்துதான் நான் போயி ஒ அவங்களுக்கு சொல்லணும் அதுதா மொறையும் கூட அப்ப நேத்தே எங்க வீட்ல இருக்கவங்கலாம் கேட்டாங்க பாப்பா காது குத்துக்கு வந்து நம்ம ஆறு பேத்துக்கும் ஒரே மாரி டிரஸ்சு
ம்
அப்டி எதாச்சி வழி இல்ல எடுத்து குடுத்து தா ஆகணும் இப்ப நம்ம வீட்டு சைடே பாத்தீன்னா நம்ம
இப்ப உங்க மச்சாதாரல்லா எடுத்துக்குவாங்க அவுங்களுக்கு இப்ப பாருங்க எக்ஸ்பென்ஸே கெடையாது அவுங்கவாட்டி போனாங்க குத்திட்டு வந்தாச்சா அவ்ளோ
ம் இல்ல இது பாப்பாக் க்கு மூணா டைம் குத்துனது மொத டைம் பாப்பா குத்துனதுக்குகே அவங்க எல்லாத்துக்குமே டிரஸ்ஸு எடுத்து குடுத்தாரு
ம் ம்
எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து ஒரே மாரி எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து குடுத்து அங்க போயி ஊர்ல போயி அவுங்க நான் மட்டுதான் ஆக்சுவலா போ முல்ல நான் கன்சீவா இருந்தங்காட்டி என்னால போ முடியல ஆனா அது எல்லாரு மே போனாங்க
செரி செரி
எல்லாருமே போனாங்காட்டி அப்ப அதனால வந்து அடுத்த பாப்பா நம்ம வீட்டுல நம்ம பாப்பாதான இருக்கா அதும அம்மாவு ரொம்ப ஆசைப்பறாங்க ஏன்னா என எங்க தம்பிக்கு எனக்கு வந்துட்டு எங்க பாட்டி சொல்லாமகுலாம காது குத்திட்டு வந்துருச்சி அதனால வந்துட்டு அம்மாக்கு வந்துட்டு அது பெரிய ஆச பாப்பாக்கு வந்து எல்லாரையு கூப்ட் நா எல்லாரையு கூப்பற ஐடியாலா இல்லடா ரொம்ப கம்மியாதா நம்ம வீட்டு சைடு ஃபுல்லா அவங்க வீட்டுசைடு நம்ம வீட்டு சைடுனா பெரிப்பா சித்தப் ப்பா இவங்கல்லா ஓகே அடிஷ்னலா கூப்புற மாரிந்த அம்மா சைடு பாத்தீன்னா அத்த சைடு வந்துட்டு அம்மாவோட தங்கச்சி அ பெரிய தங்கச்சி சின்ன தங்கச்சி மொத்தோ மூணு தங்கச்சிங்க இருக்காங்க அந்த மூணு தங்கச்சிங்க ஒரு தம்பி ரெண்டு அண்ண வீடு
ம்
ட்டு அங்க அவங்களுக்கு முடிஞ்சிருச்சி இங்க ஏ உங்க அண்ணா வீட்டு இல்ல அது வந்து மாமா வீட்டு சைடு வரு மாமா வீட்டு சைடு மாமா கூட பொறதவங்க ஆ மதுரயில வந்துட்டு மதுரயில ஒரு மூணு அதுதா ரொம்ப அதி ங்கமல்ல மதுரயில ஒரு மூணு மாமாகூட அத் மாமா கூட பொறந்தா எங்க அத்திங்க
எனக்கெல்லா இவ்ளோ கிராண்டா செய்றதுலல்லா விருப்பமே இல்ல
இவ்ளோ கிராண்டா இல்லடா இது இது கிராண்ட் இல்ல இது வந்துட்
ஐயோ எனக்கெல்லா அது இல்லவேல்ல ஏன்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே பாப்பாகு முடியாதே உடம்புக்கு முடியாம இருக்கு காது குத்துவோ அந்த வலி இருக்கு
ம் இவங்கள கூப்புட்டுதா ஆகணு ஏன்னா இது வந்துட்டு இதுதா ஒ ரொம்ப நெருங்கனா சொந்தோ இவங்கள கூப்படாம நம்ம நாள் எ சாதாரணமா ஒரு சின்ன பங்க்ஷன் கூட நம்ம வீட்ட செய்ய முடியாது இவங்கள கூப்படாம
ம்ம்ம்
அந்த மாரி உங்க அண்ணன் வீட்டு சைடு அவ்ளோதா அ இப்ப எங்க கொழந்தனார் வீட்டு சைடு எங்க மாமிய அவங்க எங்க மச்சண்டார் வீட்டு சைடு எங்க நாத் த்னா எங்க வீட்டுக்காரோட ரெண்டு தங்கச்சி இருக்காங்க அந்தரெண்டு தங்கச்சிங்க சித்தூர்ல ஒரு பாட்டிருக்காங்க திருப்பூர்ல ஒரு பாட்டிருக்காங்க அவ்ளதா அவ்ளதா அ இதுதா இவங்கள கூப்படாம நம்மளால எதுமே செய்ய முடியாது அதுதா இவங்க கூப்புட்டுதா ஆகணு வேற சோர்ஸ் இல்லடா நம்ம பாத்துக்கலா எதுவா இருந்தாலு நம்ம செஞ்சுதா அதனாலதா நானு யோசிச்சட்டே இருக்கே ஆனா எனக்கு அதுக்கு இப்ப இருந்தே நா வந்துட்டு அதுக்கு ஐடியா பண்ண வேண்டியதா இருக்கு டெவலப் யோசிச்சி யோசிச்சி அது என்ன ஏதுன்னு சொல்ட்டு நா இப்ப இருந்தே அத கரெக்ட் பண்ணி செய்யணு
கண்டிப்பாங்க சே ந இப்பவே எதாச்சி செஞ்சா ஆ
உண்ம தான்டா
ஏ நா அவளுக்கு சேத்து வைக்கணுல இப்ப காதுகுத்து அடுத் து வயசக்கு வருவா அதுக்கப்பறோ கல்யாணோ எல்லா லைனா இருகுல்ல
இது இத இவங்கள கூப்பிடாம நம்ம வந்து டெபினெட்லி நம்மளால ஒண்ணுவ அப்பிடியே இப்ப நம்ம சுருக்கற மாரி இருந்து இதுல வந்து தம்ம சுருக்க முடியாது சேர்டா அண்ணா கூப்புட்டேருக் நா என்னனு கேட்டு கூப்புட்ற சேரிடா